ம் சொல்ற நல்லாருக்க மாட்டீங்க
ம் சொல்லு என்ன பண்றீங்க
ம் சும்மா பத்துன்ருக்க
ஹலோ
ம் ஹலோ
ஆ சொல்லு
ம் சும்மா தான்டா பத்துட் இருக்க என்னாச்சு
தோ சவுண்டு கம்மியா இருந்துச்சு அதா அதிக படுத்துன
ம் ஆனா அத பண்ணமாட்டாங்க
இதா இல்ல சவுண்டா கேக்குதா இல்ல எப்டி
ம் மீடியமா கேக்குதே
மீடியமா
ம் ம் வாய்ஸ் நல்லாதா இருக்கு ஏ என்னாச்சு
கேட்ட
ம்
அந்த ஸ்ப்ரே பண்ற பாட்டல் வேற வாங்கணு அது வாங்க வேற மறந்துட்ட
ஏ அதுதா நா சொன்ன அங்க வாங்குடா அங்கன்ட்டு
ஆஹா மறந்துட்ட மீன்ஸ் அங்க இல்ல வேற கடலதா வாங்கணு
ம் வரவழில வேற அங்க கடலா இல்ல உங்க தியேட்டர்ல அந்த கட இல்ல
இங்க பார் நானே சோலோவா வந்து அவ்ளோ தூரோ போயிட்டு வந்துருக்கே
ஒரு சிங்கப்பெண் தா அப்பிதா இருக்கணு தைரியமா என்ன போல இருக்குற
பண்றது பரவால்ல இவ்வளோலா புகழாதீங்க இட்ஸ் ஓகே
சொல்லு எப்டி இதுலா பயந்துட்ருந்தா நா தா பயப்புற நீயாச்சு அப்டி இருக்கூடாதுல
ஆஹா ஆனா என்ன ஒரு ஆட்டோக்கார ஏமாத்திட்டா
ஏ என்னாச்சு
என்னாச்சு டி மார்ட்லேந்து எங்கருக்குனா வந்து அ எப்டி சொல்றது சாவடின் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு
ம்
பஸ்டாப்பிளேஸா அது பாது அங்கந்து கொஞ்ச தூர நடக்ற தூரத்துலதா டி மார்ட் இருக்கு
ம்
எங்க பெரிமாகிட்ட நா நேத்தே சொன்னே இந்த மாரி ஏனா எங்க பெரிமாக்குல்லா தெரியு கடலூர்ல தா அவுங்க இருந்தாங்க ஓகேவா அவுங்களுக்கு எல்லா தெரியு செ நா அவுங்கிட்ட ட இந்த மாரி நம்ம டி மார்டுக்கு போ போறே அப்டின் சொன்னன்னே அவுங்க சொன்னாங் னது அது போஸ்ட் ஆஃபிஸாண்ட இருக்க அந்த மால்க்கு தானே நா அதுக் முன்னால முன்னபின்ன போனதில்ல
ம் ஓகே
அவுங்க சொன்னாங்க ஸ்டெயிட்டா வந்து எங்க பெரிப்பா கிட்டயூ கேட்டதுக்கு போஸ்ட் ஆஃபிஸ்ல எறங்கி அப்டியே ஸ்டெயிட்டா நடக்குற தூரந்தா இங்கந்துதா எங்கக்கூ அந்தக் கோவில் அடையாள சொன்னாங்க அவ்ளோ தூரந்தா இருக்கூ நீ போயிடு அப்டி சொன்னாங்க
செரின் சொல்ட்டு நானு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல இறங்குறே எங்கயுமே டி மாட்டே காணூ
நீ வந்தட்டு கையில மொபைல் ஃபோன் வெச்சிருக்க டி மார்ட்டுன் போட்டா வரப்போது ஏன்டா அதெல்லா யூஸே பண்ண மாட்றீங்க
ஸ் நீங்க நடக்குற மாரி ஐ மீன் பைக்ல போனா ஃபை மினிட்ஸுன்ற மாரி காட்டிச்சு
ஆ
செரி எங்கப் என்ன என்னன் சொல்ட்டு போய் பாத்தா செரின் சொல்ட்டு நா போயிட்டு அங்க ஒரு ஆட்டோக்கார் இருந்தாரு அவர்ட்ட போய் கேட்டே
ம்
கேக்கும்போது இங்கந்து ஆ அவர் சொன்னாரு இப்டி டர்ன் பண்ணி போணூ
ம்
அப்டின் சொன்னாரு செரி ஓகே டர்ன் பண்ணி போன்னா நடக் க்ற தூரந்தானே அப்டின் கேட்டா நடக்கலா முடியாது நாலு கிலோமீட்டர் மா இங்கருந்து அப்டின்றாரு
நாலு கிலோமீட்டரா நீ ஆட்டோல போம்போது எவ்ளோ தொலவுருந்துச்சு நாலு கிலோமீட்டரா இருந்துச்சு
ஆ ஆமா
எத்தன வ எத்தன்ன எவ்ளோ நேரம் போச்சு ஆட்டோ
ஏ நா வந்து ஸ்டாப்பிங் தப்பா எறங்கிட்டே நா போஸ்ட் ஆஃபிஸ்ல எறங்காம சாவடில எறங்கிந்தேனா எனக்கு அங்கந்து கிட்ட ஆட்டோவே இல்ல
ம்ஹும்
ஆட்டோ செலவே எனக்கு மிச்சோ ஆட்டோக்கு பதினஞ்சுரூபா குடுத்தே பதினஞ்சுரூபா பதினஞ்சுரூபா முப்பத்ரூவா வேஸ்ட்டு ஏ வேற மோது நா சாவடில எறக்குங்கன் சொல்லி அவுங்க ஆட்டோல ஏற்றே அவ நேரா கொண்டந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல எறக்குறா இத்தனிக்கு போஸ்ட் ஆபீஸ்ல்லாது எறக்கனுல்ல நா சொல்ற வரிக்கு எரக்கவேலன்ன
ஆ
அதுக்கப்புற நா நிறுத்துங்க அப்டின் சொன்னே அதுக்கப்புற எறக்கி வுட்றா
ம்
இது எனைக்கு வந்தவுன்னேதா என்ன திருப்பியு கூட்டு போனா அவன்ட நா அவ எப்டி இந்த கர் ட்டா வந்தான் எனக்கு தெர்ல
ஆ
நா வந்து ஒரு ஆட்டோ கேட்ட அவர் வந்து சவாரி இல்லமா அப்டின் சொன்னாரு செரின் சொல்ட்டு ஒருத்தர் கிட்ட கேட்டதுக்கு சாவடி இங்கதாம்மாருக்கு அப்டின் நடந்து போற தூரந்தா அப்டின்னோனே நடந்து போயிட்ருக்கே
ஆ
அவர்வா அவ கர்ட்டா வந்து நிறுத்துறா எ முன்னாடி ஆட்டோவே
ஆ
நம்மோ மோதியார்னால அவனே வந்து திருப் பின் நிறுத்துறா அ ஆட்டோவானா செரி ஓகே சாவடில கொண்டுபோய் விடுங்க அப்டின்ற நேரா போஸ்ட் ஆஃபிஸ் வரைக்கு கொண்டு போயிட்டானே போஸ்ட் ஆஃபிஸாது எறக்ணுமா இல்லியா ஏ அங்கதா ஆட்டோ ஏர்ன அப்ப யெங்யாச்சு எறக்கணுமா இல்லியா
ம்மா
அங்கியு எறக்ல நா அதுக்கப்ற நா கொஞ்ச தூரம் போயிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க இங்கியே எறங்கிறே அப்டின் சொன்னோனே எறக்கிவுர்றா
ம்
வுட்டா வீட்டுக்கே கூட்டு போய்ருவாம்போல
ஓம் போவா
ஏ அந்த மார்தா பண்ண அவ எனக்கே கொஞ்ச நேரத்துல ஒருமா பயமாயிட்ச்சி பயமாலா ஆவல எனா சுத்தி ஆளுங்க இருக்காங்க கூப்ட்டுல்லா அது பிரச்ன இல்ல
ம்
இருந்தாலு எதோ பைத்தியமாரி பண்ணுவாங்களா அந்த மாரி பண்ணா அன்னைக்கி
சில பேரு அப்பதா இருப்பாங்க நீதா சேப்டியா இருக்னு ஓகேவா
ம் நாலா செம சேஃப்டி நாலா கடிச்சுவுட்டு வந்துருவே
ம் மா எப்டியே கூடாது
ம் ஆமாமா பயன்ற பேச்சுக்லா இங்க எட இல்ல
ம்
ம் எல்லா கேட்டாங்க எங்க பெரிப்பா எங்க பெரிமா இந்த எங்க அஸ்சு அஸ்சி எப்டி தனியா போவ எப்டி தனியா போவ எப்டி தனியா போவ அவ்ளோ தூர அவ்ளோ தூரன்னாங்க
ம்
பேய்ட்டு வன்ட்டமா
ம்
ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நா இப்பேமே மாலுக்கு வந்து தனியா போறே
ம் ம் மாலா அது கடசன்னா ஆட்டு கடசன்னா அதே மால்ன்றீங்க
டீ மார்ட் வந்து ஷாப்பிங் மால்
ஆ
அது கட கெடையாது கடங்றது இந்த பொட்டி கடதா கடன் சொல்வாங்க
ஆ
டி மாட்டுங்கிறது மால்
ம் ம்
ப்ப ஒரு கடைல வந்து குறிப்பிட்டது மட் டு கெடைக்குன்னா அது பேர் கட அதுவே வந்து எல்லாமே இருக்குறதா மால்
ஓ
ஆ
செரி செரி எதோ உ தயவாளதா கொஞ்சொ தெறிஞ்சுக்கிறா ம்
ஐயயோ எ எங்கள விட நீங்கதா பிர்லியன்ட்டு இதுல வேற நீங்க சொல்றீங்க அந்த என்னோட தயவாள கத் துக்குறன்னு
தெரிஞ்சு
வேணா பேசாம எங்கிட்ட வேணா டியூஷன் வந்து படிங்க உங்களுக் ஃபீஸ்லா கை கேக்க மாட்டே
ம் ம் ஃபியூச்சர்ல படிக்த்தா போற அப்போ
ம் வந்து படிங்க நல்லாதா சொல் தருவே
ம் நீ சொல்லித்தருவடா எனக் தெரியும்மா அதல்லா சொல்லித்தருவ
ம் அதா எங்கிட்ட வேற ஒரு பொண்ணு வந்திருக்கு பாபோம் எத்தன பேர் சேர்றாங்கன்னு
ம்
எனக்கு இப்போ என்னானா இவ்ங்க வந்ட்டாங்கன்னா நா எப்போ வாக்கிங் போவ அததா யோசிக்கிறே
ம்
அதுதா ஷிஃப்ட் மாத்திக்கணு எயிட் டூ நைன் அப்டி மாத்திக்க போற
இம்ப்ரூவ் பண்ணு ஒரு ஒரு இது கொண்டு ஒருத்தர் வந்து பத்து பேரா ஆவுர வரைக்கு இம்ப்ருவ் பண்ணு ஒருத்தர் ஒருத்தரா
அதா இம்ப்ரூவ் பண்ணு
ம் அப்டியே அடம் புடிக்கணு வந்தூ அந்த அக்கா அந்த அக்கா ட்யூஷன் போணு போணுன்ட்டு சின்ன பசங்
அது ஒன் இல்லதுல்ல பாஸ் ச்ச போம்போது அக்கா பாய் அக்கா பாய் அக்கா பாய்ன் சொல்ட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லிருப்பா அவ
ம்
அவ்ளோ ஃபேன்ஸ் எனக்கு இருக்காங்க என்னா பண்றது பரவால்ல ஓகேதா
ஏ ஹப்பினா நானு ஒருத்தன்டா நானுன்டா ஃபர்ஸ்டு
ஆமாமா நீங்கதா ஃபஸ்ட்டு ஃபேன் என்னோட ஃபஸ்ட் ஃபே
தெரியாதா உன்க்கு
சரி ஓகே நீ பண்றியா
ம் ம்